சொல்லுங்க என்ன பண்றீ
என்ன பண்றீங்க
நா மறுபிடியு வாக்கிங் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கே
அப்படியா சேரி சேரி
ம் உம் உங்க மேரேஜ் பத்தி சொல்லுங்க எப்டி உங்க மேரேஜ் நடந்துச்சு அந்த மாதிரி
எ
ஆமா
என்னது அ வீட்ல வீட்ல லவ் லவ் மேரேஜ் தானே வீட்ல மாட்டல்லா இல்ல வீட் லயே சொல்லிட்டோ இப்டி பண்றோ கடைசி வரைக்கும் மாட்டல்ல லவ் பண்ணி சில பேரு மாட்டி அப்புறமாட்டுல வேண்டான்னு சொல்லிட்டு அப்றோ ரெண்டாவது பண்ணுவாங்கல்ல அப்படி எல்லா நாங்க பண்ல மாட்டவே இல்ல அவ்ளோ கேர்புல்லா பண்ணோ அதுக்கப்றோ லாஸ்ட்டா
எத்தனை வருஷம் லவ் உங்களுது
லெவன்த்துல இருந்து இப்போ எனக்கு எத்தன இயர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஆச்சு டுவெண்டி ஃபைவ் ஏஜு ஆ எத்தன வர்ஷோ அல்லா தெரியல
பட் ஆனா ரொம்ப லாங் இயரா நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா
ஆமா சடனா வந்த லவ்வு அது அப்டி டென்த்துல
ப்ரப்போஸ் பண்ணது யாரு
டென்த்துல வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ம் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல வந்து நா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லதா படிச்சோ அவங்க அப்ப எனக்கு யாருன்னே தெரியாது ரிலேட்டிவ்தா ஆனா வந்து யாருன்னே தெரியாது சின்னப் பிள்ளைல பாத்தது அதுக்கப்புற தெரியாது யாருன்னு அப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் டைம்ல டென்த்துல அவங்க ஒருக்கா எங்க ஸ்கூலுக்கு எக் ஸாம் எழுத வந்திருக்காங்க வேற ஸ்கூல்ல இருந்து அப்பந்தா அவங்க என்ன ஃபஸ்ட் பாத்துருக்காங்களா அப்டி என்ட்ட சொன்னாங்க நானு அத நம்புனே அப்பிடிதா இருக்கு அப்டின்னு அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்றோ எங் ஸ்கூல்ல வந்து சேந்தாங்க லெவன்த்ல
ம்
எங்க ஸ்கூல்ல வந்து சேந்து அவங்க வந்து என்ன என்ன குரூப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸு நா கம்ப்யூட்டர் அக்கௌன்ட்ஸு அப்டி எடுத்துப்ப ப்ரப்போஸ் பண்ணாங்க நா வந்து ஃபஸ்ட்ல அக்செப்ட் பண்ல கேரக் டர் தெரியாது எதுவுமே பண்ண முடியாதுல்லா அப்ப கொஞ்சோ பேசுனோ கொஞ்ச நாளா பேசுனோ பேசுன அப் போ வந்து ஓகே செட் ஆகு அப்டின்னு தோணுச்சு
ம்
செட் ஆகு அப்டின்னு தோணுச்சு தோணுன்னால நாங்க செரி அப்போ பண்லா அப்டின்னு சொல்லிட்டு பண்ணோ போசி ஃபஸ்ட்டு ஒன் இயரு எல்லாருடைய லவ்மே ஃபஸ்ட்டு ஒன் இயர் நல்லா போகு கண் கண்டிப்பா கண்டிப்பா ஜாலியா போகு அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமாட்டு எதாவது ப்ராப்ளம் எதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது கண்டிப்பா அந்த லவ் வந்து ப்ரோக் ஆகதான செய்யு
ஆமா அந்த ப்ரோக் ஆகாத அந்த நெலமைக்கு போயிடு
கண்டிப்பா போயிரு போயிடுச்சு எங்களுக்கெல்லா ஆ நல்லாதா போயிட்ருந்துது ஒன் இயர் லெவன்த்து முடியிற வர கரெக்டாதா போயிட்ருந்துது அதுக்கப்புறமாட்டு டு்வெல்த்து ஸ்டார்ட் ஆச்சு சண்ட பேசிக்கவே இல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சோ ரூல்ஸ் லா போடுவாங்க பசங்ககிட்ட பேசக்கூடாது இது பண்ணக் கூடாது பச ங்ககிட்ட பேசக்கூடாதுன்னுதா மெயின் ரூல்ஸே பொசஸிவ் அந்த பொசஸிவ்லா இருந்தது அது அப்புறமாட்டு செரி சொல்றாங்களே நா அப்டி நெறைய பசங்ககிட்ட எல்லா பேச மாட்டே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் உண்டு சிக்ஸ்த்துல இருந்தே நல்லா பேசுவா அந்த பைய நல்ல ஹெல்ப்பிங் மைண்டட் அந்த பையனுக்கு அப்போ ஃப்ரெண்ட்லியா பேசுவோ அதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்ப பேசக்கூடாதுல்ல செரி பேச வேண்டான்னு சொல்ட்டு பேசுறதயே ஸ்டாப் பண்ட்டே அப்றமாட்டு இவ்ங்களு ஸ்கூல் டைம்ல எந்த பிள்ளை கிட்டயு பேச மாட்டாங்க அதுவுல்லாம எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நா பேச சொல்லுவே பேசுங்க அது வந்து அந்த பிள்ளைல்லா சொல்லுங்கோ யா பேசவே மாட்டேங்கிறாங்க அப்புல்லா என்ட்ட கேக்கும் போது நா சொல்லுவே பேசுங்க பேசுங்கன் சொல்லுவ பேசவே மாட்டாங்கோ ஸ்கூல் கொஞ்சோ லிப்ரலா விட்ருப்பாங்க க்ளாஸ் கிட்ட நின்னுல்லா பேசலா அப்டிதா ஃபுல்லாவே நியூ ஸ்கூல்ல பாத்தாங்கனா கப்புள்ஸா தா இருக்கும் ஒவ்வொரு டோர் கிட்ட நின்னும் பேசுற கப்புள்ஸா இருக்கும் அப்டிதா லெவன்த் டுவெல்த் அப்டியே எஞ்ஜாய் பண்ணு ஆமா லெவன்த் டுவெல்த் அப்டி என்ஜாய் பண்ணு அப்பறமா அது முடிஞ்சு காலேஜ் அவங்க வந்து போறாங்க நாங்க வந்து அவ வந்து அவங்க சொன்னாங்க கேர்ள்ஸ் காலேஜ் போனு சொன்னாங்க சரி அவங்களுக்காக வந் அவங்க வந்து அப்ராட் போய் படிக்க போறே அப்டின்னு சொன்னனால ம் என்ன கேர்ள்ஸ் காலேஜ் போ சொன்னாங்க நா இந்தாலு சரி ஓகே அப் புறமா அது கேன்சல் ஆயிடுச்சு அப்ராட் போகல இங்கே படிச்சு ட்டு அப்புறமாட்டு ஹையர் ஸ்டடிஸ்க்கு அங்க போலா அப்டின்னு யோச்சாங்க அப்றோ சரி ஓகே நானு சரினு சொல்லிட்டு கேர்ள்ஸ் காலேஜ்ல ஃப்ரெண்டோட போய் சேந்தே இவ்ங்களுக்கு என்னனா எ ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரையும் புடிக்காது ஏனா அவங்க கொஞ்சொம் எப்டி சொல்றதுக்கு பசங்க கிட்ட நெறைய பசங்க கிட்டல்லா பேசுவாங்க நெறைய பசங்க சைட்லா அடிப்பாங்களா அதனால புடிக்காது அவங்கள அந்த அந்த அதுவுலையெல்லா அது அவ்ளோவா புடிக் காது அதனால அதுக கூட சேர கூடாது ஆனா நா கேட்பனா நா சேறதா செய்வே அப்டின்னு சொன் ஆமா அதுவும் உண்மதா இப்போ அதுவ கூடதா நம்ம காலேஜ் போறோ அப்போ அதுவுல வந்து இது பண்ணிட்டு போ முடியாதுல்ல அப்ப நா அதுக கூட பேசதான செய்வே அப்டின் போயிட்டுதா இருந்து ஒன்னு சொல்லல இப்ப அவங்க வந்து அந்த காலேஜ் போன பிறக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க
உ
ஃபுல் கேர்ள்ஸு ஃப்ரணட்ஸ் அப்டின்னு ஆயிட்டாங்க ஆமா வேற எங்க போவாங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு அதுல்லா ப்ராப்ளமா தெர்ல அதுவு இல்லாம அந்த காலேஜ பொறுத்தவர
ம்
எப்டின்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் லிப்ரலா இருக்கலா அப்டிதா இருக்கணு அப்டி தனித்தனியாலா இருக்க கூடாது அப்டி ஒரு காலேஜ் இருக்கு ரெண்டு காலேஜ் அப்டி இருக்கு இந்த ஊர்ல அ அதுதா அந்த காலேஜ்ல போய் நா சேந்துருக்கணு அங்க சேராம விட்டது எங்க தப்பு அங்க போலான்தா இ ருந்தோ இவங்க இவ்ளோ இது பண்ணனால ஏ எ இவங்களு அப்டி சொன்னாங்க அப்றோ எ ஃப்ரெண்டோட ஆளு நீ கேர்ள்ஸ் காலேஜ் தா போணுனு சொன்னாங்க அதனால நாங்க இங்க வந்து இங்க போய் சேர்ந்துட்டோ இப்டி இப்டி இருந்தப்போம்
ம்
அதுக்கப்புறமாட்டு கொஞ்சொ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளைக்கூல்லா வந்து ஸ்நாப் போடுறது இதெல்லா வந்து நா பேசாம தா இருந்தே சரி எனக்கு தெரியுது இது பொசஸ்ஸிவ் ஆகுது நா அமைதியா இருந் த எ ஃபிரெண்ட்ஸ் வந்து கூட இருக்கிறவங்க என்ன பார் இப்டி பண்றா ஸ்கூல்ல இப்டி இல்ல இப் ப்ப இப்டி இருக்கா இப்டிலா சொல்லம் போது எனக்கு இன்னு டென்ஷன் ஆயி நா அப்டியே சண்ட போடுவே நீ இப்பில்லா பண்ற இதுவெல்லா என்ட்ட இப்டி கேக்கம்போ எனக்கு இன்னு டென்ஷன் ஆகுது அப்டி நீ பண்றன்னா நீ எனக் கு தெரிற போல போடு அதுவளுக்கு தெரிற போல போடாத நம்மள நம்ம க்காக இருக்கிற பர்சன வந்து அடுத்தவங்க கிட்ட விட்டு குடுக்க முடியாது ஆ அதனால நா வந்து சொன்ன ஏ எனக்கு தெரியிறா போல போடு அவுங்களுக்கு தெரியிற போலா போடாத எனக்கு தெரியு உன்ன பத்தி அப்டின்னு நா சொன்னே அதெல்லா இல்ல ஏ நா உனக்கு நா கரெக்டா இருக்கேன் உனக்கு தெரியுல்ல அப்பற ஏ நா மத்தவங்களுக்கு நா வந்து அது தப் புனு காமிக்கிற போல இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு இவுங்களு இவுங்களு கொஞ்ச ஹெட் வெயிட் கூடுனாங்களா அதனால இவங்களு அப்டி போட்டுட்டு இப்டி இருந்தாங்க அதுக்கப்புறமட்டு இதெல்லா எதுவு சொல்லிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதுலே எங்களுக்குள்ளாற சண்ட வந்து பிரேக்கப் அளவு போச்சு ஆ அவுங்க வந்து என்னோட பாஸ்ட்ட இலுத்தாங்கங்க ஆமா ஆமா பிரேக்கப் அளவுக்கு போச்சி பேசிக்கவே இல்ல ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டலா நாங்க பேசவே இல்ல யா என்ன பண்றாங்க எப்டி இருக்காங்க அப்டி சும்மா ஒரு மாரி நா என்ன பண்ணுவோனா இனிமே இது வேண்டா செட் ஆகாது இப்டி சொல்லிட்டு நானு போவே போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சி போய் பேசிருவே என்ன பண்றீங்க சாப் ட்டிங்களா அப்டின்னு நானும் போய் பேசிருவே அவுங்களு வந் து யாரு மேல தப்பு இருக்கோ இல்லயோ ரெண்டு பேருமே அப்டி மாறி மாறி இப்டி பண்ணி பேசிருவோ நா வந்து ஒரு நாள்லா ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டே எதுவுமே வேண்டா எம்மா டென்ஷன் ஆகுது அப்டின்னு சொல்லிகிட்டு அவுங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு கால் பண்ணிட்டே எல்லாத்துலயும் பிளாக் பண்ணனால ரொம்ப இதாகி என்ன பண்டாங்கன்னா ஃப்ரெண்டு ஃபோன்லனா கால் பண்ண ஆரம்பிச் டாங்க அன் பிளாக் பண்ணு அன் பிளாக் பண்ணு அழுதுட்டாங்க
அந்த அரும தெர்ல நீங்க போனக்கு அப்புற தா ஐயயோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்டின்னு
அழுதுட்டாங்க செரி நம்மளால ஒரு பர்ச சன் அழுறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு மறுபடியு பேட்ச் அப் ஆயிட்டோ பேட்ச் அப் ஆயி அப்டி கடைசியில மேரேஜ் ஜ் அளவு வந்தது வந்து வீட்ல பேசி செரி ஓகேன்னு செக் பண்ணி அவுங்க கொஞ்ச ஸ்டேபிளா இருந்தனால ஓகே சொல்லிட்டாங்க ஆ
அவுங்க இப்ப என்ன பண்றாங்க
அவுங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவுங்க வந்து ஏ ஐ ஆர்ட்டிஃபிஷியல் இது படிச்சாங்க இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
செரி செரி உங்க ஊர்லயா வெளி ஊர்ல எங்கேயா போய் பண்றாங்களா
இல்ல இல்ல வெளியூர்ல தா இப்ப லீவ்ல இங்க வந்திருக்காங்க
வெளியூர்னா வெளி நாடா
ஆ வெளிநாடு வெளிநாடு ஃபாரின்
ஓ ஃபாரின் இப்பவே நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல தா இருக்கீங்களா அப்போ
இல்ல இல்ல நா அங்க நா வந்து அங்க போயிட்டு நானும் போயிட்டு வந்திருக்கே ஆனா வந்து என்னன் ஆனா இப்போ பிரெக்னன்டா இருக்கனால இப்ப போகல அவுங்க லீவ் போட்டு வந்திருக்காங்க
மேபீ இது பிக்னன்சி டெலிவரி ஆயிட்டது அப்றம் நீங்க மறுபடி அங்க ஃபாரின் போயிருவிங்களா
இல்ல இல்ல கொஞ்சோ கொழந்த கொஞ்ச ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறந்தா போவோ
ம்ஹு
கொஞ்சம் பைய கொஞ்சொ இதுல்லா படிச்சி இவ்ளோதூரொ இருக்கான்னு எ வீட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சொ அமைதியாருக்காங்க செரி ஓக்கே நல்ல லைஃப்தா இவ தேர்ந்தெடுத்திருக்கா அப்டின்னு இல்லன்னா வீட்டுல உள்ளவங்க சொல்றத ஐயோ கேக்கவே முடியாது காதுகுடுத்து
கேட்க முடியாதுல்ல நா உங் கையோட கூட்டுனுபோயிடுவாங்க வாவா வா எ வீட்டு வந்துரு நீ அப்டி சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க கையோட ம் ஆம்மா
உஹ அந்த அளவுக்கு ஃபேமிலியு எனக்கு அவங்க அவங்களுடைய ஃபேமிலியு சூப்பரா அமைஞ்சுட்டாங்க ஒரே ஒரு பிரதர்தா அவுங்ளு மேரேஜ் ஆயி அவுங்குளுக்கு ஒரு கொழந்தருக்கு அந்த கொழந்த தா இப் ப்ப ஃபுல்லா சவுண்ட் போட்டேருக்கு
ன்னன் இருந்தாலே சவுண்ட்டு இருக்கும் வீட்டுல என்ன பேசுதுன்னே தெர்ல அந்த கொழந்தா ஆன்னா பேஸ்சினே இருக்கு
ஆம்மா கேர்ள் பேபி இருக்கு அவுங்ளுக்கு
சூப்பர் சூப்பர் உங்களுக்கு வரப்போற கேர்ள்பேபியா இல்ல பாய்பேபியா நீங்க யோசிக்கிறீங்க விஷ் வச்சிருக்கீங்க
பாய்
பாய் என்ன எடுத்தோன்னே பாய் பாய்ன்னா பிடிக்குமோ
அப்பில்லா இல்ல அவுங்கள போல ஒரு பாய் பேபி வேணும்னு தா எனக்கு ஆசை
ஓ ஓ அந்த ஒரு சாங் கூட இருக்குமே அந்த உங்கள மாரி ரி ஒரு பைய பொண்ணு வேணு ஒன்ன மாரி ஒரு பைய வேணு அட்டின்னு அந்த மாரி
அப்டியில்லா ஆச இருக்கூ அப்பில்லா நடக்காது எனக் கு வந்து ஃபஸ்ட் விஷ் வந்து பாய் எனக்கு ஒரு பிரதர் வேணுன்னு ஆச எனக்கு ஒரு அண்ண வந்து நல்ல நம்ப்ள ப்ரொடெக்ட் பண்ணி அதுனால எனக்கு எனக்கு என்னோட கொழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு பாய் அப்பற கேர்ள் பொறக்கணு அப்டின்னு ஆச
கண்டிப்பா நடக்கு
சரி சரி சரி